ஆ ஆ அங்க என்ன அதுனு தெர்ல டக்குனு அ து பிளாங்க் ஆய்டுச்சி எனக்கு இங்க
அப்டிங்ளா ஆ ஓக் சொல்லுங்க ஆ சாப்டாச்சு ப்ரோ நீங்க என்ன சாப்டீங்க
தோசதா ப்ரோ
ஆ தோஷ இப்பதா ப்ரோ எல்லாருமே காலேல எல்லாரு ஒரே தோச அதுதா தோச இல்லாம சட்னி இல்ல மாரி தோச சட்னி தா சாப்டுவோ பெர்சா ஒன்னு காலேல டிப்பன் தா இல்ல இல்ல வீட்லதா போட்டு தருவாங்க அதா வீட்லதா போட்டு தருவாங்க நம்மளா சமச்சு சாப்றது வநது எப்பயாது பட் அதாது வெளியே வீட்ல யாரு இல்லன்னா அப்போ சமச்சு சாப்பலா
ஆமா அது வீட்ல இருக்குபோம்து பண்ண மாட்டோ வீட்ல இருக்க நம்ம கிச்சன் பக்கமே போக மாட்டோ வீட்ல யாரு இல்லாதப்ப ஒக்காந்து பண்ணுவோ ஆமா
பண்ண வுட மாட் ட்டாமஸ்லி வீட்ல அததா ப்ரோ ஆ அதாது கொற சொல்வாங்க நம்ப ஃப்ரீயா இந்தப்போ நம்ப பண்ணிட்டு இருக்கலா ஜாலியா இருக்கு அப்ப வந்து நம்ப எதனா தப்பு செஞ்சா கூட அது பெருச ஒன்னு தெரியாது நம்ப எதனா சின்னதா எதனா தப்பு செய்ய அதாது நம்ம செய்ய மாட்டோ செய்ய போனாலு அது தப்புபா அப்டின்னுறு வாங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடு சுத்தமா அது சரி நீங்களே பண்ணிக்கோங்க அப்டின் சொல்லிட்டு வந்துருவோ
டுவாத் லாரி கொம் அந்து அந்த குஷ்புக்கு ஐம்பாது இருக்குமே பிக்கார் ஏதுக்கு கலெக்ட் பண்ணி இருக்குமா
ஹலோ கேக்குதா ப்ரோ அதா அது நேத்து சொல்லிருந்தீங்க ப்ரோ நீங்க ஏதோ வேல விஷ்ய முக்கியமா வந்து டெலிவரியு போயிருந்தீங்க புது எடோ புது ஜாப் ப்பு அத பத்தி பேசலாமா ஹலோ
சொல்லுங்க கேக்குது கேக்குது இல்ல ஃப்ரே நம்ம புது எடோ ட்ரை பண்லா வெளியதா போல இது பண்றதுக்கு வெளிய போலனு பண்ணுது பட் ஆனா எதோ ஏதாவது போட்டே வந்தப்பவே எனக்கு மொபைல் வந்து போஸ்டிங் போடுங்க
ஆ
விட்று வேணா நானா வேற கம்பனி பாத்துக்லா நெனக்கே பட் வந்தத எதுக்கு விடனும் நம் நா போனேன் அதுக்கப்றோ அங்க வந்து ஒரு வாரம் ரூம்க்கு அங்க வாடக அது நால நா எமாத்திராங்க ஆமா பிஜில மாசம் ரெண்டு அவலம் அயி எல்ல ஓகே இந்த நோ பரோக்கர் இல்ல அங்க போனா அப்றோ கமிஷனே இன்னைக்கு ஏழாயிரம் குடுக்குறோ நம்ம அத பத்தி அங்க புரிது ஊரு ல்ல அப்ப கஷ்டம் ஆயிடும் ஏழாயிரம் ரூபாய் குடுத்தேன் ஆனா ரூம் குள்ள வந்த ப்ரோ ரூம் பாத்துங்க எங்கிட்ட சொல்லியிருந்தா நா என ஏழாயிரம் ரூவா தேவையில்ல ப்ரோ அப்டின்னு அப்போ சொன்னாங்க
நம்மளுக்கு அது புதுசா இருக்கும்ணும்னு நமக்கு தெரியாது ஆமா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது
டேய் பண்ணட்டு இங்க வந்துட்டு
ம்
அப்ப போய் முடியாதுன்னா திருப்பி நம்ம தூக்கிட்டு போக முடியவே
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க ப்ரோ
அதா அந்த அந்த ரூம் வேக்கேட் பண்ணிட்டு
ஆமா அங்க போய் ஆமா அந்த இதுக்கு ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஆறதுக்கு பதினஞ்சாயிரம் ரொம்ப பக்கம் ஆச்சு
ஆ நா பண்றது நம்மளுக்கு தெரியாத எடோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச எடோன்னா நம்ம எதனா பண்ணிருக்கலா எல்லா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராது கூட இருந்தந்தா கூட எதனா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அதாது வந்து நம்ம அந்த எடத்துக்கு போர்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்னா போயிந்தாங் ன்னா அவனு கிட்ட நம்ம கே கேட்டுக்கலா இல்லனா ஃபிரெண்ட்ஸ் யார்னா அவுங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கொஞ்சோ டீடைலு எதாது ஆ அதாது ஆ வேலையில இருப்பாங்க பட்டு அது ஒரு பக்கோ நம்மளுக்கு லக்கியா யார்னா கெடைச்சாங்கன்னா அவுங்க சொல்லுவாங்க இந்த மாரி ஹெல்ப்பு ஓகே நா போய் கஷ்டப்பட்டே பா நீ அந்த மாரி கஷ்டப்படாத இந்த மாரி
ஆனா அது நம்ம போய் பட்டாத பட்ட போற தா அவங்க சொன்னதெல்லா ஞாபகம் வரு
ஆமா ஆ ஏனா நம்மளுக்கு புது எடோன்றதுனால நெறைய
அங்க போனப்றோ பஸ்ட்டு ஒரு ஒன் ரெண்டு வா ஃபஸ்ட்டு சமைக்கிறது அதல்லா எதுவு இல்ல எல்லாமே வந்து அப்ப புது எடோ தா நம்மளுக்கு எதுமே தெரியாது ஆளுங்க ரூம்ல ஆளுங்க எப்டின்னு செட் ஆகல ஃபர்ஸ்ட் எல்லாமே வெளிய தா எல்லா மூணு வேலயுமே வெளிய தா
அல்ல சாப்ட்டு வெளிய சாப்ட்டு அப்டியே வேலைக்கு போக வேண்டியது
அதுக்கப்மா தா கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஒன் மந்த்துக்கு அப்றோ அலங் கொஞ்சோ நல்லா பேச ஆரம்பிச்சு எல்லா தெரிஞ்சவங்களு ரூம்லே சமைக் க்க ஆரம்மிச்சி நைட்டு மட்டு தா அதுவும் காலைல எதுவு சமைக்க முடியாது காலைன்னா பிரெட்டு எதன் வச்சு சாப்ட்டு போயிடுவோ நைட்டு மட்டு தா சமைக்கிற மாரி இருக்கு
ம் நைட்டு மட்டு எதனா சமைச்சி சாப்டுற மாரி
ஆமா மதியோ ஆபீஸ்லே சாப்ட்டுப்போ
எனக்கு தெரிஞ்சவரையு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நா சொன்னாங்கன்னா அவங்களு பிஜில இருக்கும் போதே நீங்க சொன்ன மாரி காலையில வந்தா வெளியில சாப்ட்றது மத்தியானமு அவுங்க வெளியே சாப்ட்றதும் நைட்டு மட்டு எல்லாரு ஒன்னா இருக்கிறதுனால எதனா ஒன்னு அதாது நைட்டு எல்லாருமே சேந்து பிரியாணி சாப்
ஏ மூணு வேலுமே வந்து ப்ரெட்டு வெளிய சாப்பிட போர சாப்பிட முடியாது இல்லயா நைட்ல ஒரு வேலைய இல்ல கம்ப்ளிட்டா சாப்பிடு
ஃப்ரெண்ட்ஸோட சேந்து அவுங்க எதேனும் சிக்கன் ஃப்ரை பிரியாணி அந்த மாரி எதனா நல்லா கிராண்டா பண்ணி ஆ அந்த மாரி எல்லாருமே சேந்து பண்ணிட்டு உக்காந்து ஒன்னுல்ல ஜாலியா அதுவே ப்ஃரைடே ஈவினிங்ஷா அப்ரோ சட்டர்டே சண்டேஸ் லீவு வருல அந்த மாரி சண்டே சாட்டர்டேஸ் ஈவினிங்காருகட்டு ஒக்காந்து அழகா சாப்ட்டுட்டு அப்டியே ஜாலியா பேசிகிட்டு பிரண்ட்ஸ்ஸோட என்ன கத நடந்தது இந்த வாரத்தி ந்த அவுங்களோட சந்தோஷ ஸ்டோரி அதாவது அவுங்க ஸ்டோரி அந்த ஊர்ல இருக்கும்போதே அவ் கஷ்டபட்டு வந்தாங்க அந்த மாரி ஸ்டோரிய பகிர்ந்துகிட்டே அது பயர் கேம்ப் மாரி அப்டியே ஜாலியா ரவுண்டா ஒக்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரெண்டு சொன்னாரு பட் வந்து எப்டி இருக்குனா நம்மளுக்கு புதுசா இருக் வேணா வந்து நம்ம நம்மளோட மெண்டாலிட்டி வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கு அவர் இன்னொருத்தர் வந்து அவரோட இந்த இது அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எத்தன நாள் கடந்து வராரு வேற ஊர்ல இருந்து அவர் வந்தாருனா அதுவு அதா அவுங்க கதையு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு சொல்ல போன கேக்குறதுக்கு ஹலோ சேரி இதுக்கப்றோ
ஆ கேக்குது கேக்குது அதா ஒன் மந்த்துக்கு அப்றோ யோசிச்சு பாத்தா ஒன் மந்துக்கு அப்ரோ யோசிச்சு பாத் வெளியூர்ல இருக்குன்றதே ஞாபக இருக்காது
உம்ம்
சோடு இருகும் போது
உம் அதாவது அந்த அந்த அவுங்களோட சொசைட்டில கொஞ்ஜோ கம்யூனிட்டியா நம்ம இதாகிட்டோன்னா நம்ம கம்யூனிகேஷன் நல்ல அடாப்ட் ஆயிடுவோ அதா அதுதா சொல்லி இருந்தாங்ல இந்த ஃப்ரீ டைம்ஸ்ல இருக்கும்போது ஒரு ஒரு ப ஒரு ஒரு பர்சனோட கதய ஒரு ஒரு வாரோ சொல்லுவாங்க இந்த மாரி நாயின்னு இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தே
இப்ப இருக்கவங்கல்லல துணி கடைல வேல பாக்ரவங்கலா துணி கடைல வேலபாக்ரவங்களுமே ந்த அவுங்களோட போய்ட்டு எல்லா வொர்க்கு எங்கள்ட உண்டு
தெரிஞ்சவங்க நெறய பேர் என்னா சொன்னாங்கன்னா இந்த மாரி புதுசா ஒரு ஆளுங்க பக்குறாங்க ஆனா வந்து தெரிஞ்சவங்களிட்ட தெரியாதவங்கல்லான நெறயா நம்மளுக்கு நல்லது செய்வாங்க தெரிஞ்சவுங்க கூட பெருசா எதும் பண்ண மாட்டாங்க ஆனா தெரியாதவுங்க வந்து கொஞ்சோ எஃபெக்டிவ பண்ணுவானுங்க ஏன்னா அவுங்களு அந்த கஷ்டப்பட்டு வந்துருக்காங்கள்ளா தெரியாத எடத்துல இருந்து வந்துருக்கு அதனால அந்த கஷ்டோ அவுங்களுக்கு தெரியுறனால நம்மளுக்கு கொஞ்சோ கெல்ப் பண்ணுவாங்க பாரு தெரியாதவங்க அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எங்க அண்ணா சொல்லியிருக்காரு அவர் போயிருக்காரு வெளிய அதே மாதிரி நாங்களு ஒரு தடவ என்னா ஆகணும்னா ரயில்வேஸ் எக்ஸா எழுதுறோ அப்டின் சொல்ட்டு திருப்பதி வரையு போயிருந்தோ நீங்களாட்ரு ரயில்வேஸ் ரயிவ்வேஸ் எக்ஸாம்மு அப்ளிகேஷன் போட்டு திருப்பதி வரையு போயிருந்தோ ஆ அந்த சென்டரு அங்கதா போட்டுருந்தாங்க
வேற
எனக்கு அது திருப்பதி தா வந்ட்டு சரி நாங்க என்னா பண்ணோ நானு எங்க அண்ணனு வந்துஒரு ரெண்டு நாளு வேற வழி இல்ல ஆ பக்கத்து டிஸ்டிக் அத ஆமா சென்னையில இருக்ககோ அங்க அப்ளிகேஷன் போட்டதுனால அங்க வந்துட்டு சென்டரு அதே மாதிரி எங்களுக்கு நாங்க திருப்பதி போனது இல்ல பெருசா வந்து சின்ன வயசுலருந்தே அவ்வளோவா ச நாங்க எங்க அண்ணனு நானு ஃபஸ்ட்டுஸஆ நா போனத இல்ல நா கிறிஸ்டின்ஸ் ஓகேவா ஆ இது மாதிரி நாங்க போனது இல்ல நாங்க வந்து அது பெருசா எதுவு தெரியாது ஆனா தெலுங்கு தெலுங்கு நல்லா தெரியு தெலுங்கு லாங்குவேஜ் வந்து ஓரளவு நல்லா பேசுவோ அதனால வந்து ஏதோ லாங்குவேஜ் இருந்ததுனால எப்படி தப்பிச்சு வெளிய வட்டோ சொல்ல போனா நாங்க ரொம்ப கூட்டமா இருந்தது நெறய பேர் இருந்தாங்க ஆட்டோக்காரங்களா இருக்கட்டு நெறய பேருங்ளா இருக்கட்டு எங்க கூட்டி போனோ எங்க கூட்டி ஆ அவ வந்து அவ என்ன பண்ண ஆனா புதுசா ஒரு ஆள் சிக்கிட்டானா வா வாப்பா வாப்பா நா கூட்டு போறே ஒன அப்டின் சொல்வாங்க சில பேர் வந்து என்னா பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து நல்ல மா சொல்லுவானுங்க ஏதாது நா ஒன கம்மி பிரைஸ்ல கூட்டு போறே அப்டின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏத்தி போனாங்க அப்புறமா வந்து பிரெயின் வாஷ் அடிப்பாங்க இந்த மாரி நா கம்மி பிரஸ்ல்லா கூட்டு போ மாட்டே பிரைஸ் இதுதா நீ எங்க போனாலு இவ்வளதா நா என்ன ஒன்ன உம் அதுதா ஏதாவது அவ வந்து டுஃபிப்டி டுஃபிப்டினு சொல்லிருப்பா டூஹண்ட்டு வாப்பா அப்டினு சொல்லுவாங்க அதாவது வந்து அவுங்களே சொல்வாங்க இந்த மாதிரி நீ வேற எங்காவது போறன கூட டூ ஹண்ட்டு தா கேப்பாங்கா நா ஒனக்கு ஒன் பிப்டி டீலா முடிச்சு குடுத்துர்றே வந்துட்டு போயிடுப்பா அப்டின்னா நம்பா அப்பறமா வந்து அவுங்க அவுங்க தெரிஞ்சவங்கிட்ட போனா ஷேர் ஆட்டே அம்பதுரூபாய்கே போல பஸ்லே பத்ரூவா குடுத்தே போலா அப்டின் சொல்லுவங்க அதா அங்க இருக்குறவங்ககிட்ட கேட்டா நல்லா தெரியு தெரியாதவங்க அந்த மாரி போய்ட்டு ரொம்ப கஷ்ட்டபட்டோ அதாவது சென்ட்று வந்து ம்ம் ஏனா அங்க இருக்குறவங்களுக்கு அது அங்க இருக்குறவங்களுக்கு அது ஈசியா இருக்கு நமக்கு புதுசு இல்ல அந்த எடோ இப்பதா போய் பத்துருப்போ அங்க இருந்த இங்க சிலாபேரு என்னா சொன்னாங்கனா அங்க இருந்து நடந்தே போலாபா அப்டீன்வாங்க ஒரு கிலோ மிட்டர்குள்ளதா இருக்கு அதுக்கு போய் ஏ இவ்ளோ காசு வேஸ்டு பண்ணிங்க அப்டின் சொல்லுவாங்க கால்லான நடந்து போனாலே ஒரு பத்து நிமிசத்லே போய்ட்டு சேந்துறலா அதுக்கு போய் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட் இருக்கீங்க அப்டின் சொல்லுவங்க அது இல்லாமா அங்க வேற ஃப்ரீ பஸ்ஸஸ் சுத்துதா திரு பதில அந்த மாரி ஃப்ரீ பஸ்ல எரி இருந்தா கூட விட்ருப்பாங்ளா அது எங்களுக்கு தெரியாது
ஏ கீழ் தபா தபா போ க எத்து கீழ் வா ஆஹ
ஆ கேக்குதா ப்ரோ
அ கேக்குது கேக்குது
அ அ திருப்பதி ஆ திருப்பதில வந்து என்ன எடனோ எனக்கு சரியா தெரியல ப்ரோ திருப்பதி தா ஆனா அப்போ நா சின்ன பையா நா அப்போ வந்து எய்த்து நய்ன்த் அந்த மாரிதா பச்சிற்றுப்பே எங்க அண்ணனோட போனே
ஒ அண்ணக்கள் போட்டதா ஒங்களுக்கு இல்லையா நா சரின் நீங்கள்
ஆ நா எனக்கு புதுசா இருந்தது அப்போ சொல்ல போனா அந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் தானியா போய்ட்டு அவர் எழுதிட்டு வர வரையு சும்மா வெட்டியா வெளிய ஒக்காந்து எதனா ஃபோன் நோன்டிட்டு இருந்தே ஃபோன் பாத்துட்டு இருந்தே கெஞ்ச நேரோ அப்பறோ அங்க எதனா கடன்ருந்துதனா எதனா சின்ன சின்ன கடைலா வாங்கி எதனா வாங்கி சாப்ரதா இருந்தாலு ரெண்டு ஹவர் மூனு அவர் வந்து வேஸ்டதா இருந்தே அவர் எழுதிட்டு வர வரயு அதுவு இந்த சென்ட்ரு ஓரளவுக்கு டைம்பாஸு ஏதோ ஓன்னு பண்ணியிருந்தா ஆனா நெறய இருந்துகாங்காளப்ரே அவா நிறைய ஸ்டேட்ல இருந்தங்க ஹந்திக்காரங்க இதே அதர் லாங்குவேஜ் பிப்பூல்ஸு நார்த் நார்த்லருந்து நிறைய பேர் வந்துதங்கா அதாவது தெலுங்குல இருக்குறவங்களஇருக்குறவங்களள நறைய பேறு இருக்காங்க தமிழ்நாட்லந்து நரயா பேர் அப்பறவங்கதா அப்பேறமாதா அப்பறேமவந்து எங்காளோட பக்கத்து கம்பாட்மெண்ட்ல ஓருத்தர் இருந்தாரா அவர் எங்ககிட்ட வந்து சொ சொன்னாரு நாங்களு சென்னையில இருந்துதா வாரே உங்க பக்கத் காமண்ட்பண்ட்லதா நாங்களு இருந்தோ நா நா உங்கள பாத்தோ நீங்க எங்கள பாத்திங்களா இல்லயானு தெரியல. அப்படி அங்க வந்தது அப்புற தா எங்களுக்கு தெரிஞ்ச து அ ட்ரென்யில போன தப்புற தா எங்க தெரிஞ்சது ஓ இவுங்க நம்ம பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல தா இருக்காங்க போல இவங்கள சென்னையில இருந்து தா வராங்க போல அப்புன்டினு சொல்ட்டு டே
சரி சரி ஆ சரி ஒ ஆ ஆ அடுத்த கால்ல பேசலா ஆ அடுத்த கால் உன்னொட இதே நம்பரு க்கு பண்ணுங்க
ஆ ஓகே ப்ரோ